கேக்குதுங்களா
ஆ கேக்குது செரிங்க நம்ம இப்ப என்ன தலைப்பு பேசலா அப்டின்னு சொன்னா நம்ம பண்டிகைகள் பத்தி பேசலா, பண்டிகைகள் எப்டி சிறப்பா கொண்டாடுவீங்க எந்த மாதிரி பண்டி க அப்டிங்கிற மாதிரி நம்ம பேசலாமா
பண்டிகைகள்
ம் இல்ல நீங்க ஏதா தலைப்பு வச்சிருக்கீங்ளா?
தலைப்பு வெச்சிருக்கே ரீசெண்டா இங்க இவங்க வந்து வாடஸ்அப் அதிகமா ஏ யூஸ் ப இன்ஸ்டாக்ராம் வாடஸ்அப் எதுக்கு யூஸ் பண்றாங்கனு தெரிஞ்சுக்க நம்ம சொல்றோ நைட் தூங்குங்க சும்மா தூங்காம இன்ஸ்டாக்ராம் யூஸ் பண்றது வாட்ஸ்அப் யூஸ் பண்றது
செரிங்க எனக் புரியலங்க ச என்ன சொல்றீங்கன்னா ஏதாவது சோசியல் மீடியா வலை தளங்கள ஏ அதிகமா யூஸ் பண்றங்க அப்டின் இந்த மாரி நீங்க கேக்றீங்க அப்டிதான ஆ ஆ ஓகே சோசியல் மீடியா வலைதளங்க நீங்க நா அத சொல்றே இப்ப வந்துட்டு இப்ப இருக்கற காலகட்டங்கள் சோசியல் மீடியா நோக்கிதா இருக்கு நீங்க கூட அதிகமா கேள்விப்பட்டுப்பிங்க நம்ம இத வந்து கட்சி சார்பாவு எலக்சல் சார்பாவு அரசியல் சம்பந்தமோ பேசக் கூடாது ஆனா அதாத அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சோசியல் மீடியா வெச்சி இது பண்ணிட்டீங்க அப்டிங்கற ஒரு பேரு இருக்கு அத விடுங்க அந்த டாப்பிக் நம்ம பேச வேணா நார்மலாவே சோசியல் சோசியல் மீடியாவால வளர்ந்து நெறைய பேர் எவ்ளோ பெரிய ஆட்கள் ஆயிருக்காங்க சோசியல் மீடியாலதா புது முகங்கள் வெளியே தெரியுது சோசியல் மீடியா யூஸ் பண்றது ஒரு நார்மல் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷியந்தா
அத்தியா இல்லின்னு நா சொல்லங்க ஆனாவிஷியே நா சொல்ல நா மென்ஷன் பண்ல இப்ப அத்தியாவசியந்தா அது ஆனா நா என்ன சொல்றேன்னா அந்த அத்தியாவிசயமே ஒரு நேரத்துல வந்து அனாவிசயமாதுல்ல
அனாவிசியமா மாறுறது எதுக்கு தெரியுமா இந்த தவறான ஒரு மனிதர்கள் அதாவது யாருனே தெரியாத ஒருத்தங்கள சும்மா தெரியாம ஒருத்தங்கிட்ட பேசுவாங்க தெரியுமா அங்கதா அது அனாவசியமா மாறுது அந்த பேச வர நம்பர அந்தால அப்டியே கட் பண்ணி விட்டேன்னு வெச்சுக்கோங்களே அது அனாவசி மாறதுல்ல
அப்போல வந்து எல்லா எல்லா அப்பன நாங்க வந்து பேச கட் பண்ணி விட்டுருவாங்க எல்லாரு அப்டின்னு சொல்றீங்க நீங்க
இல்லங்க நம்ம வந்துட்டு தெரிஞ்சவங்கிட்ட பேசுறதுக்கு தெரியாதவங்கிட்ட தெரியாதவங்கட்ட பேசிதானங்க நெறைய பிரச் ச்சன நடக்குது
ஆ
நேத்து கூட ஒரு நியூஸ் பாத் தேங்க நா சொல்றேங்க அந்த எங்க ஊர் சைடு எங்க ஊர் பக்கத்துல தானா அந்த பொண்ணு நர்சிங் படிச்சிட்டு இருக்கா நர்சிங் பைனல் இயர் படிச்சிட்டு இருக்குதா சோ அந்த பொண்ணு ஆ இதுல இன்ஸ்டாகிராம்ல ஒரு நாள் பேசி நாங்கு நேரில ஏதோ அரசு அலுவலக த்துல சும்மா கொஞ்ச நாள் மட்டு பணியை செய்வாங்க தெரியுமா சோ அந்த மாரி பணி சேர ஒருத்த ஒருத்தங்ககிட்ட பழக்கம் ஆயிடுச்சா பேசி நல்லா பழக்கம் ஆயிட்டாங்களா ஆ அப்ப இங்க இருந்து அங்க ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வெச்சுக்கோங்களா மூனு கிலோமீட்டர் மேக்சிமம் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்தா சோ அந்த பொண்ணு டெய்லி நர்சிங் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட சுத்த போயிருக்கு நல்லா சுத்தி எடுத்து முடிச்சுட்டு என்ன சொல்லி ச்சு அவங்களுக்குல்லா எல்லா முடிஞ்சுச்சுன்னு வெச்சுக்கோங்களே சோ அந்த பொண்ணு கன்சிவு ஆயிடுச்சு சோ இந்த பொண்ணு நர்சிங்கிறதுனால கொஞ்சோ இத என்னன்னு சமாளிக்கலா வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்லா அப்டிங்கிற மாரி சொல்லி சொல்லி சொல்லி சமாளிக்கா பிள்ள பெற்ற வரைக்கு சமாளிக்க சமாளிச்சு பிள்ளையு பெத்தெடுத்துடுச்சு அதுவே
ம்
அந்த பிள்ளையே அப்ப அவங்கிட்ட சொல்லி எனக்கு இப்ப கொழந்த பெறந்துச்சுட்டுடா என்ன பண்றது அப்டி அப்ப அவ சொல்லிருக்கா இந்த கொழந்தைய விட்டு நீ ஏ கூட வந்துடு நம்ம போயிடலா சொினு சொல்லிட்டு கொழந்தைய எங்கையாவது போட்டுறு அது கொண்டு குப்ப தொட்டில போட்டுச்சு அந்த பிள்ளையே செத்து போயிடுச்சு பெறந்த கொழந்தையு சோ அந்த இந்த சோசியல் மீடியா மூலமா இவ்ளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கதா புரியுதா இதனால தெரியாத நபர்களிட்ட ஏ பேசக் கூடாதுன்னு சொல்றேனு புரியுதுங்களா தெரியாத நபர்ட்ட பேசிதா
யூஸ்ஃபுல்லா இருக்குவங்க யாராவது ஒருத்தங்க சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலா அது யூஸ்ஃபுல் தாங்க எல்லாருக்கு யூஸ்ஃபுல் தா நா இல்லனு சொல்ல
ஏங்க கண்டன் போடறவங்கள்ளா இருக்கலா அது யூஸ்ஃபுல் தானங்க எவ்ளோ உங்களுக்கு இதுல வந்துட்டு நல்ல ஒரு பேஜு இப்ப இது கிடைக்குது நல்ல ஒரு ஹைப் கெடைக்குது போக்கஸ் கிடைக்குது அவங்க இதுல இது மூலமா அவங்க கரியர் நெக்ஸ் ஸ்டேப்புக்குகிட்ட கொண்டு போறாங்கல்லா அவ்ங்க எவ்வளவேரு
ம்
சொல்லுங்க
கரட்டு தாங்க இது ப இந்த கரட்டு தா
ம்
ம் ஆனா நெறைய பே நெறைய பக் இப்ப வந்து பாத்து ஆனா மிஸ்யூஸ் ஆகறதில்ல மிஸ்யூஸ் ஆகுதுலங்க
ஷூஸ் ஆகுதுங்க அதுக் குதா அதுதா சொன்ன எ நம்ம தெரியாத ஒரு நபர்களிட்ட நம்ம போய் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுறதுக்கு தெரிஞ்ச நபர்கள் கூடேயே கணெக்ட்ல இருந்தா எந்த வித பிரச்சனையு இல்லன்னு நா நெனைக்கிற
நா ஒன்னு கேக்குற வாழ்க்கையில எல்ல எல்லாருமே தெரியாதா நம்பர் தாங்க செரிங்களா அம்மா அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே ஒருத்தவங்க சொல்லி தாங்க தெரியு அந்த மாதிரிதாங்க வாழ்க்கையு நம்ம யாரு கூட பேசுறோ என்ன பேசுவோன்றது நமக்கு புரி தெரியு அவ நமக்கு டரஸ்டப்பில்லா இருக்காங்கனா நம்ப ஃபர்ஸ்ட் இதுக்க இதா இருக்கன்னு அத வச்ச தா நல்லபடிய பேசணுனு நா சொல்லற
அது நம்ம இப்போ நம்மகிட்ட ஒரு விதமான நடிப்பாங்க அவங்க அது அதே விதமா எப் போ இருக்காங்க எப்பவு நடிச்சிருக்காங்களான்னு தெரியாததுல்லாங்க நமக்கு நம்ம வந்துட்டு
எப்டிங்க ஒரு மனுஷனால கண்டினுயூஸா நடிக்க முடியுன்னு நெனைக்கிறீங்க டுவென்டி ஃபோர் ஹவர்ஸ் நடிச்சிட்டே இருக்க முடியமா
க்கறாங்கன்னு நா அப்டி சொல்லுலங்க அவங்களோட உண்மையான சுபாவ ச்சு கூட நம்மகிட்ட பேசலால்ல அது நடிக்கிறது கெடையாது இப்ப இவங்க கூட தக்க வச்சுக்கணுங்கதுக்காக கூட நீங்க அந்த அவங்க அந்த மாரி இருக்கலால்ல
நீங்க இப்ப நா என்ன சொல்றேன்னா அவ அப்டி இருந்தா ஒரு மனுஷ எத்தன எத்தன நாள் நடிக்க முடியுனு நெனைக்கிறீங்க
எத்தனாலு நடிக்க முடியுன்னு கேட்டா இது அந்த மாதிரி ஏங்க உங்களுக்கு புரிதா அவங்க கூடவே இல்ல தூரமா இருக்காங்க அப்டிங்கிற போது அவங்களோட சுபாவத்த இ இந்த மாதிரிதா இருக் கேங்கிறத பிரதிபலிக்காமலே இருக்கலால அவங்கள
என்னங்க நா என்ன கேக்கறன்னா ஒருத்த ஒருத்த ஒருத்தனால எவ்ளவு நாள் நடிக்க முடியுந்தா கேட்குற உங்க கிட்ட உங்களது புரியத இல்லையானு தெரல எனக்கு
ஓகே இப்பல்லா நடிக்க முடியு நா நடிக்க முடியங்கறத சொல்லலங்க இப்ப வந்துட்டு நடிக்க முடியு அப் அப்டிங்கிற ஒரு விஷயத்த நா பதிவு பண்ணல அது என்ன சொல்ற அப்டின்னு சொன்னா இந்த சுபாவந்த அப்டி நம்ம அருனா வந்துட்டு ஆ என்ன சொல்றது டக் குன்னு வெளிய காட்டி இப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்கிட்ட கோவப்படுற மாதிரி எல்லாருகிட்டையு கோவப்பட்டுடே இருக் முடியாதுல்ல நம்ம கிட்ட நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கோவப்படுவோ ஓகே ஆனாலு நம்ப ஃப்ரெண்டு கிட்டே ஒரு லிமிட் தானே கோவப்படுவோ அதே கோவத்தை நம்ம வந்து எல்லாரருகிட்டையு காட்ட முடியாதுல்ல அந்த கா ட்ட மாட்டோ இல்ல நம்ப ஃபோன்ல பேசுரோவங்க கிட்ட நீங்க அதே கோவத்த காட்டுவீங்களா வீட்டுல ஒரு மாரி தெரிப்பீங்க அதே தெரியப்பா நீங்க இங்க பேசறவங்க கிட்ட கட்டன்னா அடுத்த நாள் அவங்க மூஞ்ச காட்டி இப்ப உங்கிட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்க உங்களுக்கு அந்த எண்ண இருக்கு சோ நம்ம அவங்ககிட்ட அந்த தெரியப்ப கட்ட மாட்டோல நம்ம வீட்டுல உள்ளவாங்கன்னா நம்ம மூஞ்ச காட்டிவோ அடுத்த நாள் ஏ என்னாலு நம்மகிட்ட பேசுவாங்கன்னு தெரியும் ஆனா நம்ம ஃபோன்ல பேசுறோ ஒருத்தங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இந்தளவுக்கு நம்ம நடந்துக்க மாட்டோல்ல
நடந்துக்க மாட்டோந்தாங்க நா இல்லைன் சொல்லீங்க நடந்துக்க மாட்டோ
ம் அதுதாங்க இதுதா இந்த சுபாவத்தா நம்ம காட்ட மாட்டோல்லங்றே
இப்ப இது கூட ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா கோவம் கோவத்த காட்டுவாங்க பசங்க வந்து வீட்ல இருக்குறத விட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமா கோவத்தல இதெல்லா இது காட்டுவாங்க ஆனா அது நா தா சொல்றன்ல எந் என்ன எதோ ஒரு சுச்சுவேஷன்ல்ல அவங்க போஸ்ட் ஆயடுவாங்கல்ல இப்டி வந்து அந்த அது அப்டியே அவங்க வந்து அப்டியே மெயின் பண்ண முடிதா கேக்குறா உங்க கிட்ட அப்பலா அவங்க க தா உங்குளுக்கு தோணது அப்படிதான ஒருத்த ஒருத்தங்க கடைசி நடிக்கிற ஆளு நடிச்சிட்டே இருக்க முடியுன் உங்குளுக்கு தோணுதா
தோணலங்க ஆனாலு கொஞ்சோ நம்ம வந்து என்னா தி நீங்க சொன்ன அந்த சோஷியல் மீடியாவ பாக்கும்போது நமக்கு கொஞ்சோ பயோ வருதுன் சொல்ற தெரியாத ஒரு நபர்கள்னால கொஞ்சோ பயோ வருது அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வருது அப்டிங்கறத நா சொல்ற நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்தையு நம்ம இந்த கண்ணோட்டத்துலதா பாக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷன சொல்றங்க முன்னாடி டீவி பாத்தாங்க அப்றோ நியூஸ் ப பேப்பர் பாத்தாங்க செய்தித்தாள் பாத்தாங்க நியூஸ் பாத்தாங்க டீவி பாத்தாங்க இப்ப எல்லாரு என்ன பாக்குறாங்க மொபைல்லதா எல்லா விஷத்தயு பாத்து தெரிஞ்சிகிறாங்க மொபைல்ல ஒரு விஷ்யத்த பாத் து அத நம்பி உண்ம அப்டின் சொல்லி பண்றவங்களு இருக்காங்க இப்ப அது வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த செரி அத யோசிச்சு செரி ஓகே நம்ப கு ஒரு வேள அந்த மாரி எல்லா நடந்துட கூடாது நம்ம கொஞ்சோ பிரிக்காஷனா இருந்துப்போ அப்டின்னு நெனைக்குறதுல என்னங்க தப்பு இருக்கு சொல்லுங்க
தப்பில்லதாங்க
ம் இந்த பயோ எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கு ற ஒரு விஷ்யந்தானங்க
இப்ப எல்லா பொண்ணுங்களுக்கு அந்த பயோ இருக்குன்னா இப்ப எல்லா எல்லாத்துக்கு பயம் இருக்கு பசங்களுக்கு மட்டு பயம் இருக்காதுங்ளாங்க இப்ப ரீசெண்ட்டா பாத்தீ எந்த ஒரு நியூஸ் வந்துச்சுங்க நீங்க பாக்குலிங்களா நீங்க அப்ப பெண்கள் அஞ்சு பேர் சேந்து ஒரு பையன வந்து கொ கொடூரமா இது பண்ணி இது பண்ட்டாங்க சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சுங்க இப்ப நேத்து காலைல வந்துச்சுங்க நியூஸ் வந்துச்சுங்க
பெண்கள் சேந்து என்னங்க பண்ணுவாங்க பசங்கள என்னங்க
நா உங்குளுக்கா ஒரு நாள் நியூஸ பாருங்க ஆ அந்த பொண்ணுங்க குடி போதைல ஒரு பையனை போட்டு இது பண்ட்டாங்கன்னு சொல்லிட்டு
ஆமாங்க அத
ஆனா சொல்லுங்க
க்கலா இருக்கலாம் ஆனாலு இப்ப நீங்க சொல்ற இது ஃபை பர்சன்டேஜா இருக்கலா அந்த நைட்டி ஃபை பர்சன்டேஜ் பொண்களுக்கு தானங்க அநீதி நடக்குது பசங்களுக்கு இல்லல என்னதா நடந்தாலு அது பொண்ணுங்கள தானங்க பாதிக்கு
ஏங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்ப இப்போ வந்து பொண்ணுங்க வந்து இப்ப கே பேசி இப்ப கேரளால பாருங்க இப்ப இப்ப ரீசென்ட்டா வந்து இப்ப கே நியூஸ் நியூஸ பத்தி பேசலா நம இத பத்தி தா பேச கேரளால வந்து இப்ப நறைய அரெஸ்ட் நடக்குது இப்ப அந்த இதனால ட்ரிங்க்ஸ் இது யூஸ் பண்றத கெட்ட கெட்ட போதை பொருள்லா யூஸ் பண்றனால வந்து பத்தீங்கன்னா அது மென்ஷன் பண்ல அத யூஸ் பண்ணா அதுல மீன்ஸ் நைன்டி பர்சடேஜ் வந்து இந்த நைன்டி பர்சன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொண்ணு பசங்க ரெண்டுபேரு சேந்துதா மாட்றாங்க அப்பனா என்னா அந்த பொண்ணுக்கு எதுமே தெரியாதுங்றீங்களா
நீங்க ஒரு விஷ்யோ அது அதுதா சொல்ற அந்த எடத்துல உங்களோட ட்ரெஸ்ட் இஷ்யூ உடையிதுல
தப்பு நடிக்கி தப்பு நடக்குது நா இல்லைன் சொல்ல ஆனா எல்லா உங்க கண்ணோட்டத்துல எப்புன்னா அந்த இந்த எல்லாமே தப்பாதா இருப்பாங்கங்குறதா ஏன் அந்த கண்ணோட்டத்துல இருக் கீங்க தா கேக்குறே அப்பனா அப்ப நாங்களு அதே சொல்லால இப்ப நாங்க பசங்களு அதே சொல்லால ஓ ஏதோ பக்க தப்பு நடக்கு பொண்ணு அப்டிதா இருக்குமோ ஐயோ நம்மளுக்கு பயமா இருக்கு அப்டின் சொல்லலால ஏன் எதனால அப்டி நாங்க சொல்ல ஏனா மீன்ஸ் ஒருத்தங்கள நம்பனா முழுசா நம்பணு இல்லையா நம்பவே கூடாது அது என்னா அது பாதி நம்பிட்டு பாதி நம்பாம இருக்கறது வந்து அது அது தெரியறப்ப அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க கஷ்டப்படுவாங்கல்ல
பாதி நம்பிட்டு பாதி நம்பாம இல்ல ஆ நம்பறாங்க தா ஆனா ஒவ்வொரு விஷயங்களையு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாரி நடந்து என்ன ஆயிடுவோ அப்படிங்கற ஒரு பயம் வருது பயம்
புரிஞ்சிங்க என்ன சொல்றனா ஒரு ஒரு பெர்சனோட ஒரு இஷ்யூ வந்து ஒரு பெரிய இது வந்து ஒரு பாத்தீங்னா ஒரு ஒரு நைன்டி டேஸ் ஒரு ஒன் டுவெண்டி டேஸ் முன்னாடியே பாத்து பேசும்போது பேசும்போதே அவங்க ஒரு விஷயம் நடிக்கிற மாரி இருந்தா அவங்களோட இது தெரிஞ்சிடு சொல்லுவாங்க ஆ அது வந்து ஒரு பேசிக் வந்து ஒரு சைக்காலஜி இதுதா ஒருத்தவங்களோட ஒருத்த ஒரு விஷயம் பேசும்போது ஒரு இந்த டேஸ்க்கு மேல வந்து தெரிஞ்சிடும்ன்னு சொல்வாங்க ஆனா அது வந்து அவங்க வந்து மீன்ஸ் ஒரு ஒரு மைன் ப்ரெஷர் இருந்தாலு டிப்ரஷன் இருந்தாலு ஒர்க் ப்ரஷர்ல இருந்தாலு அது அப்டி பேசுறது வேற ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ ஒர்க் ஃப்ரெஷர்ல பேசுறது வேற நீங்க சைடுல கால் பண்ணிட்டு இருக்கீங்க கேட் இருக்கீங்க
இல்ல லேப்டாப்ல சொல்லுங்க
செரி முடிஞ் டைம் முடிச்சிட்டு வாங்க பேசுவோ இல்ல ஃபுல்லா ஓ
அதுவே கட் ஆகலா பிரச்சன இல்ல
அதாங்க அந்த மாரி வந்து நறைய விஷய இருக்கு இன்னு நறைய விஷய போயிட்டு இருக்கு அதனால வந்து அந்த ஃடீட்டு ஃடீட்டெய்லிங்கா இதுதா பிரச்சன இதுதா ப்ராப்ளம் இதுதா இதுன் சொல்ட்டு எதுமே சொல்ல முடியாது பொண்ணுங்க எல்லாரு நா கெட்டவாங்கன்னு சொல்ல அதே பசங்க எல்லாத்தையு கெட்டவங்கனு சொல்ல சில பேரு இருக் காங்க சில பேர் அவங்க பண்ற தப்புனால வந்து எல்லாத்தையுமே வந்து தப்பானவங்களாவே நெனைக்கிறாங்க அதுதா ஏன்னு தெரியமாட்டேங்குது நா சொல்ற நா இவங்க தப்பு இவங்க கரக்ட்டுனலா பேசவே இல்ல மீன்ஸ் பசங்களே கரெக்டே
செரிங்க நம்ம இத அடுத்த தல அடுத்த டாபிக்ல பேசலா அப்போ நா இதப் பத்தி தெளிவா பேசலா ஆ நா இதப்பத்தி தெளிவாவே சொல்ற இது எனக்கே இது ஒரு டிரஸ்ட் இஸ்யூஸ் இருக்கிறதுனால நா அத சொன்ன நீங்க சொல்ற மாரி சோசியல் மீடியா எல்லார்த்துக்கு சரியான ஒரு விஷயமானு எனக்கு தெரில செரிங்ளா நம்ம அடுத்த கால்ல பாக்கலா
செரிங்
ஏங்க